ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் ஆ கேக்குதுங்க சிஸ்டர் நல்லாவே கேக்
ஆ ஓகே சிஸ்டர் நீங்க எதாவது நீங்க என்ன இப்ப வேற ஏதாவது நல்லா செ எது சொன்னாலு கொறதா சொல் வாங்கன்னு சொல் நீங்க வேற ஏதாவது உங்களுக்கே பிடிச்சிருக்குல்ல நீங்க பண்ணதில
எனக்கு புடிச்சது பாத்தீங்கன்னா நா அப்டில்ல சூஸ் பண்ணி சாப்பிட மாட்டே சிஸ்டர் ஒரு பெருமைக்காகல்லா சொல்ல இதே உண்மையுனு பாத்தீங்கன்னா எனக்கு இதுதா புடிச்சிருக்கு அதுதா புடிச்சிருக்கு அப்டின்னா சாப்பிட மாட்டே ஏன்னா நானு சின்ன வயசுலேருந்தே பாத்தீங்கன்னா என்னோட இதுல பாத்தீங்கன்னா நா சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கே புரியுதுங்களா அதனால வந்து இததா நா சூஸ் பண்ணிதா சாப்பிடுவனு சாப்பிட மாட்டே ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சது எனக்கு எனக்குன்னு நா தனியா ரொம்ப புடிச்சது சாப் அதிகமா சாதம் போட்டு சாப் பற ஒரே சாதோ எதுன்னா தக்காளி தொக்கு இருக்குங்களல்ல
ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
ஆ அதுதா தக்காளி ஆ தக்காளி தொக்கு அந்த எண்ண பிரிஞ்சு வந்த மாரி தக்காளி தொக்கு அப்டியே கிரேவி மாரி இருக்குல அது கூட ஆ அவிச்ச முட்டை வச்சு சாதம் போ சாப்டனா செமையா இருக்கு சிஸ்டர் எனக்கு அந்த மொளகா தூளோட இதெல்லா சேந்து அந்த கிரேவி இதெல்லா சேந்து சாப் ட்டா எனக்கு ரொ அது ரொம்ப புடிக்கு அது அந்த சாதோ சாப்பிட்டா மட்டு கொஞ்ச எக்ஸ்ட்ரா சாப்பிடுவே நானு அதுவு பாத்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டுதா அத அதிகமா யூஸ் பண்ணிப்பே எனக்கு டிஃபன் ஐட்டலா அந்தளவுக்கு பண்ணிக்க மாட்டே சிஸ்டர் நானு ஹலோ சிஸ்டர் சிஸ்டர்
டேய்
ஹலோ சிஸ்டர் சிஸ்டர் ஹலோ
போ போ
ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹலோ
கேக்குதுங்களா சிஸ்டர் கொஞ்ச உங்களுக்கு நெட்ஒர்க் இஷுவா இருக்குன்னு நெனைக்றே சிஸ்டர்
ஆ இருக் சிஸ்டர்
இதுக்கு மின்னாடி பேசுனீங்க தெரிமா அப்ப கூட கரெக்டா
இப்ப கேக்குதா ஹலோ ஹலோ